இ சகோதிரி
வணக்கம் தோழி
வணக்கம் சகோதிரி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
அஹ் நானு நல்லாருக்கே சகோதரி என்ன பண்றீங்க
நானு இப்பதா அம்மாக்கு டீ வெச்சி குடுத்துட்டு வந்து ஒக்காந்துருக்கே
செரிங்க சகோதிரி
அவ்ரே
அஹ் வேலையெல்லா முடிச்சீங் நா இன்னு சாப்புல்ல சகோதிரி நானு இப்பதா சமையல் வேல காலைல தண்ணி வருங்ள சகோதிரி எங்களுக்கு ஆறு மணிக்கு இன்னிக்கி தண்ணி வருங்ளா ஆறு மணிக்கு தண்ணி வந்னா ஏழு மணி வரிக்கு வரு ஏழு மணி வரிக்கு வருங்ளா சகோதிரி தண்ணியெல்லா புடிச்சிட்டு சேரு படுத் அந்த பாத் தூக்கமு வந்துச்சி சகோதிரிங்ளா அப்புறத் தம்பி தூங்கிட்டுருக்கானா அவன் தூங்கும்போது த நம்ம வேல செய்ய முடியுங்ளா அத்னால செரி கையோ ட நம்ம இன்னைக்கு சமையல் வேல முடிச்சிரலாம் முடிச்சு வச் து அப்பறங் கூட வந் து மீதி பாத்திர விளக்கிறது வீடு கூட் கூட அப்பறமம் பொறுமியா பண்ணிக்லா கிச்சன் வேல முடிச்சர்லான்ட்டு அந்த வேலய முடிச்சிட்டு இப்பதா ஒரு டம்ப்ளர் டீ வெச்சு குடிச்சிட்டு உக்காருந்திருக்கே
அப்டிங்ளா நானு இவங்க போமோது காலைல அஞ்சு மணிக்குல எந்திரச்சுற இல்லைங்களா அதனால காலைல பல்வளக்கிட்டு ஒன்னமே பசி எடுக்கிற மாரி இருக் கு அதனால காஃபிய குடிச்சிட்டுதா எல்லா வேலயு செய்யறது நானு அத இவ்ளோ செரி பத்து மணிக்கு எப்டி சாப்படலா
ஆமா ச நா வந்து காலைல எழுஞ்சதுமே வந்துட்டு வெறு வைத்துல எலுந்த ஒடனே எனக்கு டீ காப் டீ காஃபி குடிச்சோம்னா ஒத்துக்காது சகோதரி எனக்கு ஆல்ரெடி வந்து அல்சர் ருக் குங்ளா டாக்டர் வந் டீ காபி எல்லா குடிக்காதிங்க பால் மட்டு குடிச்சிகோங்க எ வெறு வயித்துல மட்டு குடிக்க வேணான் சொல்லிட் டாங்க சகோதரி இருந்தாலுமே வந் து நைட்டு தம்பி வந்து ரொம்ப தூங்க தூங்குறதுக்கு வந்து பன்னண்டு மணி ஒரு மணி பக்கொ ஆயிருதுங்ளா சகோத்ரி ரொம்ப நம்லாலா கண்முழி முழிங்ள இப்ப தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வரனால இந்த தண்ணி நம்ப நாளைக்கு தண்ணி வராது இன்னைக்கி கு வரனால நேரமா எழுந்துட்ட நானு
ஓ செரிங்க தங் சகோதரி
கி வந்துரு சகோதரி எனக் நேரமா எழுந்தம்னாலயா அதனால செரி ஒரு டம்ளர் டீ வச்சு குடிச்சம்னா கொஞ்ச ஏலக்கா டீ போட்டனா சக் கோதிரி பணல் போட்டு இப்பதா குடிச்சிட்டு கொஞ்ச க இயற்கை காத்து வாங்களான்ட்டு வெளிய
உண்ம உண்மதா உண்மதா அதுதா அதா நல்லது ஏனா காலைல சுறுசுறுப்பா இரு குறதுக்கு ஏதோ ஒரு தேநீர் அருந்த வேண்டியத் து இல்லைங்ளா நாம் அம்
சகோதிரி டீ காபி வந்து குடிக்கிறது உடலுக்கு ரொம்ப கெடுதலு நீங்க வந்து அதுக்கு பதிலா வந்து வேற எதாவது குடிங்க டீ குடிச்சாலுமே பித்தம்ன்னு சொல்றாங்க அதுக்கு பதிலா வர காப் டீ வரட்டி
இல்லன்னா இந்த ராகிக்கு ராகி கஞ்சி
ஆமா சகோதரி அதெல்லா சகோதரி அதெல்லா ஜிம்முக்கு போறவங்களுக்கு ஒத்துரு நம்ம மாரி குடும்பப் பெண்களுக்குல்லா வந்துட்டு அது ஒத்து வராது என்னதா வந்து கட்டுப்படுத்த சொன்னாலுமே ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம கட்டுப்படுத்துவோங்ள அதுக்கப்பறொ கண்டிப்பா அது வாழ்நாள் ஒரு ஒரு மாசொ கூட நம்மளால முப்பது நாள் கூட தொடர்ந்து நம்மள அது பண்ண முடியாது
இது கால காலமா அப்டியே கொண்டு வந்த இது மாரி ஆயிடுச்சு
ஆமா சகோதரி இப்ப நம்ப இப்ப நம்ப இருக்குற ஜெனரேஷன் எவ்ளவோ பரவால்ல ச சகோதரி அந்த காலத்து இருக்க பாட் ட்டிக்குலா பாருங்க காலையல எழுந்தது ஒரு டீ அப்பறொ ஒம்பது மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்பறொ ஒரு டீ பதினோரு மணிக்கு ஒரு டீ மதியொ ஒரு மூணு மணிக்கு ஒரு டீ அப்பறம் சாய்ந்தர நேர ஒரு டீ நைட் வந்து சாப்ட்டுட் டு சாப்பாடு வந்து செரிமான ஆகணு ஒரு மாரி என்னமோ இருக்குது கொஞ்சொ இஞ்சி தட்டி டீ போடு அப்டிம்பாங்க ஒரு நாலு டீ பத்து டீ இப்ப நீயா நானா ப்ரோக்ராம்ல கூட பாருங்க சகோதரி டீ வந்து ஒருத்தங்க ரொம்ப அடிக்ட் நல்லதா கெட்டதாங்குறத பத்தி பேசு இது வந்தாங்க அதுல ஒரு வயசான ஒரு சகோ கோதரி ஓ அவருக்கு இருந்தா ஒரு அம்பத்தஞ்சு வயசு அறுவது வயசுக்குள்ள இருக்கு சகோதரி அவர் சொல்றாரு நா ஒரு நாளைக்கு வந்து இருவத் தஞ்சு டீ குடி
ஆ ஆ ஆ
சொல்றாரு அவரு எல்லாமே கேட்டு ஷாக் டாக் ட்ருங்களே அதிர்ச்சி ஆன இவ்ளோ டீ நீங்க குடிச்சிங்ன்னா ஒங்க ஒடம்புல எவ் வ்ளோ இது இருக்
இல்லைங்க அப்ப அது வந்து நம்ம ஒடம்பு வந்து அத ஏத்து க ஆரம்பிச்சிருதுங்களா ஒரு ரொட் டிதா அவன கொண்டு வந்தடுறோ இல்லைங்ளா காலையில இருந்து ஒரு சுழல் முறை வந்துடுது அதுல
இல்ல சகோதரி அதுல வந்து நெறய பேர் வந்து சக்கர நோயாலிங்க இருக் இருக்கறாங்க அப்படிங்கபோது இருபத்தஅஞ்சு டிங்கும் போது இருவத்தஞ்சு டிக்கி கிமேனி வந்து சக்கர போடாம நீ குடிச்சிருக்க மாட்டீங்க ஆஹ் அம அவங்க என்ன சொல்ற நான் வந்து நாட்டு ட்டு சக்கரை சேர்த்துப்பீங்க நாட்டு சக்கரையும் ஒரு சக்க கரதானே இப்ப நாட்டு இப்ப வந்து ஆமா சகோ என்ன சகோதரி இந்த வெள்ள சக்கரல வந்து இனிப்புங்கிறது வந்து அதிகமாக வருது நாட்டு சக்கர வந்து ஒரு ஐம்பது பர்சன் தான் இருக்கும் அளவு சர்க்கரையோட இனிப்போட அளவு அப்படிங்கம் போது இப்ப இருபத்த அஞ்சு டீ குடிச்சுன்னா அதுக்கான எனதான் சக் சக்கரைய கம்மியா போட்டு குடிச்சாலும் சர்க்கரை குடிக்காம இருந்தாலுமே அந்த என்னதான் அவ்ளோட்டி குடிச்சாலும் உடம்புக்கு வந்து நல்லது தில்ல அதுக்கு பதில வேற டேல மோரு இளநீரு அந்த மாதிரி லிக்டு நீர் ஆகாரம் மாதிரி குடிச்ச
நீங்க வெய்ய காலத்துல அது ப்ப ஓகேவா செ செரிங்ஸ் சொல்லலான்ன நம்ம வந்து ஹங்க தே இது தேனீருக்கு பதல்லா வந்து நே நைட்டு கஞ்சி எல்லாம் இது பண்ணி வச்சடுறோம் இல்லைங்களா பழையது குடிக்கணும்னு சொல்லுவாங்க பழையது குடிச்
சக் கத்தி
நல்லா புத்துான இருக்குன்னே அதுவே வெய்ய காலத்துக்கு கோடை காலத்துக்கு நம்ளுக்கு சரியா இருக்கு ஆனத் குளிர்காலனும் போது கொஞ்ச உடலைச் சூடுபடுத்தும்மோது அந்த ந நம்பிளே அறியாதயுமே அந்த தேநீரைத் தேடி நம்மப்
ஆமா சகோதரி ஆனா இப்பெல்லாம் சமி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக் க்குஜெனரேஷன் பசங்கள்லு பசங்க தான் அதிகம் ச்ச அது வந்து சந்தோஷமா இருந்தா ஒரு டீ சோகமா இருந்தா ஒரு டீ மைண்ட் அப்செடா இருந்தா ஒரு டீ டீக்கு அப்பெல்லாம் வந்து சந்தோஷமா இருந்த பார்ட்டி ஒரு ஹோட்டல்லு டிரிட்டுங்கிற அளவுக்கு மைண்ட செட் போயிருக் ச்சி இப்பல்லாம் வந்து அதிகம் வந்து டீக்க கடையில வந்து வயசானவங்க இருக்கறத விட சகோதிரி இளம் வயசு பசங்க பிள்ளைங்க காலேஜ்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் தா அதிக அளவுக்கு அத வந்து விரும்பி வந்து விரும்பி வந்து அந்த கடைய நோக்கி வர ஆரம்பிச்சு டாங்க சகோதரி
பா அது
நீங்க ஒரு நாளைக் எத்தன தடவ சகோதரி
நான் வந்து காலைல காஃபி இல்லைன்னா டீங்க ஹ ஓ ய சின்ன டம்ளரு அதோட ஈவினிங் குவா யா மால டைம்ல வந்து ரொம்ப சில்னஸா இருந்துச்சுன்னா ஒரு காஃபியோ ஒரு டீயோ எடுப்பே இல்லனா அத விட்டுடுவே அது ரொம்ப வலு கட்டாயமா குடிக் வக்க மாட்டே அதே மாரி சாப்புட்றது பாருங்க இப்ப ஒரு பத்து மணிக்கு என்ன டிஃபனோ ஒரு ரெண்டு தோசையோ இல்ல கொஞ்சோ உப்மாவோ எதுவோ அத கொஞ்சோ சாப்புடுவே அதோட மத்தியானம் சாதோ எ சாதோ ப அ சாம்பாரு எதோ பொரியலு அந்த மாரி எதோ எடுத்துக்குவ நைட்டுக்கு சாப்ட மாட்டேங்க அத் தோட நிறுத்திருவ
ஏனுங் சகோதரி நைட்டுக்கு இரவு உணவு வந்து ரொம்ப நம்ப அதிக தவிர்க்க கூடாது து ஓரளவுக்கு லைட்டாவாச்சு சாப்புட்ணுன் சொல்
ஆமா ஏனா எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து என்னா ஆனா எ கணவர் காலைலயே வே வேலைக்கெல்லா போய்டறதுனால நைட்ல அவரு சாதோந்தா எடுத்துக்குவாருங்க அ ர அரிசி எ அரிசி உணவா தா எடுத்துக்குவாரு அதாம்பா நா எப்போமே சாதோந்தா செய்வ சாதோ சாம்பார் எல்லாமே செய்யும் போது அது திருப்பியு நா அவர் கூட சாதோ சாப்படும்போது என்னன்னா அவர் கூட உக்காந்து சாப்ட்டா ஒரு புடி அதிகமாவே போயிடு எனக்கு
ஓ பேசிக்கிட்டே சாப்புடும் போது பேசிக்கிட்டே சாப்புடும் போது நமக் வந்து சாப்பாடோட அளவு நமக்கு
தெரியாது அது இல்லாம நம்ப தனியா இருந்தா சாப் புட்றதுக்கு புடிக்கவே புடிக்காது
ஆமா சகோதரி ஒரு ஆள் கூட இருந்தோம்னா பேச்சு தொனைக்கி இருந்து பேசிக்கிட்டே சாப்ட்டம்னா தெரியும் நமக் கு தனியா சாப்பிட்டம்னா என்னமோ மாதிரி நமக்கு சாப்டே பிடிக்காது அளவு கம்மியாவோ வே ஏதோ ஒன்னு அந்த நேரத்
அது என்ன ஆயிடுதுன் தெரியுங்களா நாங்க ஒரு ஆமா இவரு சாப்ட ஒன்பதரை மணிங்களா ஒன்பதரை மணி சாப்பிட்டுட்டு இவரு போய் ஃபோன் பேச போயிடுவாங்க ஆஸ் நா சாப்டுட்டு ஒரு அறவு தொலைக்காட்சிய பாப்ப அதுக்கப்புறோ என்ன பண்ணா ஆ தூக்கோ வந்துடோ போய் படுத்துருவாங்களா அப்புறோ ஜீரண ஆகாது அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நாலஞ்சு நாளாவே அது பிரச்சனையா பண்ணிடோ அதனால இப்பெல்லா அத விட்டுட்டேங்க தோழி
நீங்க சகோதரி அதுக்கு நீங்க வந்து லைட்புட் அவருக்கு நீங்க ஏன்ன காலையிலே நீ சொன்னதிரி மதியம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சில பேத்துக்கு நைட்டு வந்து சாத சாப்பிட முடியாதுங்களா அப்படிங்க போது நீங்க வந்து நைட் வந்து இட்லியோ தோசையோ டிபன் மாரி ஒரு அளவான உணவு நீங்க கொஞ்சம் மீடியமா இட்லிலா ரெண்டு னர் என்று அந்த மாரி ஒரு அளவு உணவு எடுத்துக்க ஏன்னா நைட்டு நீங்க மதியோ சாப்பிடும் போது அடுத்த நாள் காலைலதா நீங்க பத்து மணிக்கு சாப்பிறீங்கிறீங்க அப்படிங்க போது எடைல வந்து ப பத்து மணி நேரத்துக்கு மேல இடைவெளி இருக்கு சகோதரி அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை ஏன்னா நைட்டுக்கு வந்து தூக்கமோ வ அது பசி வந்து எடுக்கோ அது வந்து உடம்புக்கு நல்லது இதுல ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமது உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதா பாருங்க ஒரு பழ மொழிய ச பாருங்க பாருங்க நா காலைல வந்து நல்லா ராஜா மாதிரி அதிகமா சாப்பும்பாங்க மதியம் வந்துட்டு ஒரு அளவு நைட்டுக்கு வந்து அத விட கம்மியாப்ப ும் மூணு வேலையுமே உணவு வந்து தவிர்க்க கூடாது அளவோட எடுத்து சாப்பிடடுறதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க
ஆமாங்க ஆமாங்க அப்படிதா சொல்றாங்க ஆனா வந்து இப்ப இது ஒரு பத்து நாளா எனக்கு வந்து அது பத்து நாளுன்றது ஒரு ஆ அஞ்சு ஆறு நாளாவே இது எ ரொட்டி இப்பிடி ஆ கரெக்ட்டா போயிட்டுருக்குங்கா அதனால நானு பசிக்கிறது இல்லிங்ளா கரெட்டா எட்ர மணி ஒம்போது மணிக்கெல்லா தூக்கோ வந்துருது நானு அது அது பழகிடுச்சு சேரி இத ப பண்ணி பாப்போமே அப் டின்ற மாரி இல்ல
நீங்க வந்து சகோதரி நீங்க ஒரு வாரம் நீங்க வந்து அந்தவ் அத நீ அந்த பழக்கத்துக்கு நீங்க உங்களை பழக்கப்படுத்திக்கிட்டனால தா நீங்க திருப்பி சாப்ட்டாலுமே உங்களால சாப்புட முடியாது அந் த உணவ சாப்ட்டீங்கனா என்னமும் அதுவும் பாருங்க சகோதரி இப்ப வேலக்கி போற மக் வேலக்கி போற ஆம்பளைங்கலாம் பாத்தீங்கனா சரி நைட்டு வந்து டிஃபனு இட்லி தோஸ் ச அந்த மாரி போட்டீங்னா அவுங்களுக்கு வந்து சாவு எவ்வளோ தா சாப்ட்டுமே அவுங்களுக்கு பசிய வந்து அடக் காது ஏன்னா அந்தளவுக்கு வந்து உடல் உளை ப்புல வேல செய்றாங்கல அப்படிங்கம்மோயே எங்க வீட்டுலயுமே சகோதரி அதிகளவுக்கு மோஸ்லி சாப்பாடு தா விரும்புறாங்க என்னதா வந்து இட்லியோ தோஸ் சயோ சப்பாத்தியோ டி ஃபன் ஐட்டமும் சாப்ட்டாலுமே கடசில ஒரு வாய் வந்து ரஸ் த்துலால்லது சாப்பாடு ஒரு வாய் சாப்ட்டாக்க வயிறு வந்து நிறைவா ட்ருக்குன் சொல்றாங்க ஆனா எனக்கு வந்து சகோதரி நா வந்து அம்மா வீட்ல காலலயு டிஃபன் சாப்புடுவே நைட்டுக்கு சி டிஃபன் சாப்புடுவே மதிய ஒரு நேரோந்தா
சாதோ செய் ஆமா
இங்க வந்து அவுங் க வந்து காலைலியே சில காலைலியே வந்து அத்த வீட்ல எல்லாமே சமச்சிரு வாங்க சமச்சி வச்ட்டாங்க இவங்களா வேலைக்கி போம்போது கொன்டுட்டு போயிர்னால அவங்க ஒண்டு ஒண்டிக்கு போய் என்ன டிஃபன் பண்றது அதயே பதினோரு மணிக்கு போட்டு சாப்பறாங்க அப்பறம் மதிய சாப்ட மாட்டிக்கிறாங்க சாய்ந்தரமா வந்து சமச்சு ஏழு எட்டு மணிக்குலா சாப்ட்டு ஒம்பது மணிக்குலாம் படுத்தர்றாங்களா அப்டிங்கிறவங்களுக்கு செட் ஆகுது நமக்கு வந்து காலைல பத்து மணி மதிய ரெண்டு மணி நைட்டு ஒம்போது மணிங்கு போது நமக்கு அந்த டிஃபன் தா நமக்கு தேடுது
ஆமா உண்ம அதுதாங்க அது நானே டிஃபனு அம்மாக்கு செய்வேங்க நானே இப்போ ஒரு ஒரு வாரமா ஒரு வயசானவங்க அவுங்க அவ் பையன் வந்து அமெரிக்கா போயிட்டாங்க
ஓ ஒங்களுக்கு ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒணுங்களா
இல்ல இல்ல இல்ல எனக்கு பொண்ணு மட்டுந்தா நா வே ஒரு எடத்துல வந்து ஒரு பத் து நாளக்கி வந்து வே பொய்யே படுத்துக்குறதுக்கு போறே அதனால வந்து அவங்க டாக்டரோடைய அவ அம்மா பாட்டி வயசானவங்க தனியா விட்டுட்டு போ கூடாதுன் சொல்லிட்டு என் என்ட வந்து உதவி கேட்டாங்க ஒரு பத்து நாளக்கி மட்டு வந்து படுத்துக்கோங்கன் சொல்லி அதனால அங்க போயிட்டு அவங்க வீட்ல தா அ நம்ப எதுமே இது பண்ண முடியாது அந்த நான் இங்கேந்து ஏழே முக்காலுக்கு கெளம்புவேணுங்ளா இப்ப ஏழை முக்காலுக்கு கிளம்பும் போது அந்த நேரத்துக்கு அஹ் வ அது இது அடாவடியா சாப்ட முடியாது இவுங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போறதுக்கு சரியா இருக்கும் எனக்கு அதுனால நான் என்ன பண்ணேன் என்னோட அத அவாய்ட் பண்ணிட்டு டக்குன்னு நான் போ கிளம்பி போய்டுவேன் அங்க போனா அங்க பாட்டி பாட்டி வந்து இல்ல எடுத்துட்டு போலாம் ஆனா அங்க போனா பாட்டி ஏழ்ரை மணிக்கல்லாம் சாப்ட்டுட்டு கரெக்டா அந்த எ எட்ர மணிக்கு நான் வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க அப்புறம் தூங்க போலான்னு போய்டுவாங்
ஆமா சகோதிரி வயசானவங்கல்லா சகோதிரி வயசானவங்களா நேரமா சாப் நம்மளே பாருங்க நைட்டு உணவுங்கிறது வந்து எட் எட்டு மணிக்குள்ள சாப்டணும் அப்பதான் உடம்புக்கு வந்து ஜீரணமாகும் ஏன்னா வந்து நைட் நம்ம வந்து எந் த வேலையுமே நம்ம செய்ய போறதுல்ல சகோதரி சாப்பிடுவோம் சாப்பிட்டதுமே வந்து உக்காந்து டி வி பாப்போ இல்லாட்டி படுத்து மொபைல் யூஸ் பண்ணுவோம் சா ஒரு தூங்குறது துக்கு எப்டியு எடைல வந்து ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ கேப் இருக்குங்கள்ள அப்ப நம்ம தூங்கிட்டு தான் இருக்கப்ப போறோ எட்டு மண் நேரங்கும்போது அப்டிங்கும் போது உடல் உழைப்பு பு வந்து இருக்காது முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணிக்குள்ள சாப்டுங்க சாப்டுங்கன்னு சொல்லுவாங்க சகோதரி ஆனா நம்ம சாப்டல்லாம் சொல்ற மாரி ஒம்போது பத்து மணி ஆய்ரும் ஆனா அந்த நடிகர்களலாம் பாத்தீங்கன்னா சகோதரி அவுங்க அவுங்க விளம்பரத்துல இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க சகோதரி நாள்ளா ஆறு ஆர்ரை கல்லாம் சாப்ட்ருவேன் சாப்
நீங்க அ அந்த நடைமுறை தாங்க கரெக்டு எனக்கு தெருஞ்ச வரைக்கும் ஆறு
இல்ல சகோதிரி நம்ப சகோதிரி நம்ப ஆறு மணி க்குதான் பால் வரும்ங்ள நா ஆறு மணிக்கு தான் டீயோ காஃபியோ நாங்க போட்டு குடிப்போம் அத குடிச்சட்டு பொறுமையா ஏழு மணிக்கு மோஸ்ட்லி நைட்டு வந்து நா நைட்டு மோஸ்ட்லி வந்து டிஃப்பன் தா செ சகோதிரி இருக் கும் எப்பயாவது ஒரு நேரம் தான் இந்த சாப்பாடு தக்காளி சாப்பாடு மாரி வெரைட்டி ரைஸ் பண்றதா இருந்த ஒன் பாட் ரைஸ் சூடா செஞ்சு சாப் டுவாங்களா அப்டிங்க போது ஓரளவு க்கு எட்டு மணிக்கலாம் செஞ்சிருவேன் முஞ்சா நேத்து நான் வந்து ஏழு மணிக்குலா சாப் க சகோதிரி முடிஞ்சளவுக்கு நாங்க எட்டு ட்டு மணி எட்டரைக்குல்ல நாங்க சாப்ட்டுருவோம் எட்டரைக்குல்ல சாப்ட்டு கிச்சன் வேலைலாம் முடிச் முடிச்சிட்டு டு ஒம்போது மணிங்கம்மோது எல்லா வேலையுமே